ஹலோ
ஹலோ அக்கா எப்டி இருக்கீங்க வணக்கம் நல்லாருக்கேக்கா நானு நல்லாருக்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன்டா இப்பதா சாப்ட்ட
ஆ பசங்கள்லா நல்லா இருக்காங்க பாப்பா தம்பி தொட்டில தூங்குறா பாப்பா எங்கிட்ட ஃபீட் பண்ணிட்ருக்கே
ஓஹோ செரி செரிம்மா அமைதியாக்குறதுக்கு வேற வழி இல்ல
க்கா மழை வர மார்ருக்கா
ஆ இங்க லைட் ட வானம் மூடிட்டு தாம்ப்பா இருக் க்கு
இங்கையு அப்டிதா இருக்கு ஆனா மழை வந்த மாரி காணோ
மழதா வர்ல
ஆ அங்கயு வெயில் அடிச்சா ஓவரா அடிக்கு ஏங்க்கா
பக்க கேள்விப்பட்டதில்லையா இந்த வேலூர் பக்க திருப்பத்துர் பக்கல்லா முப்பத்தி நாலு முப்பத் முப்பத்திஞ்சி டிகிரி கிட்டல போவு மேலேயே போவு
அதா அதா இங்கெல்லா நேத்து முப் முப்பத்தி ஏழு டிகிரி நேத்து
ஓஹோ
இங்க அத விட அதிகங்க்கா
எனக்கு தெரிஞ்சி அந்த ஊர் பக்க விட இங்கதாப்பா வேலூர் பக்கந்தாப்பா எப்பையுமே வெயில் அதிக
அப்டிங்களா செரி செரி
மழ டைம் இருந்தாலு கொஞ்ச பரவாயில்ல
அப்டிங்களா நா இன்னைக்கு வந்து என்னா ம் கத்திரிக்கா செடில உள்ள காய்தா கத்திரிக்கா கடஞ்சிட்டு ஆஹ் முருங்கீர அதுவு செடியிலுள்ளதா முருங்கீர பொரியலு ரசோ சீரக மெளகு ரசோ த்து
ஓ ஹோ
சாப்பாடு உம்
பரவாயில்ல பருப்பு ரசலா செய்வீங்ளா பருப்பு ரசலா செய்வீங்ளா
ஆஹ் செய்வேங்க்கா காலைல வந்து பழைய சாதோ சாப்ட்டோ
ஓஹோ
இந்த சாப்ட்டு வேலைக்கெளம்பியாச்சு நானு இந்த பாப்பா வச்சுக் டுக்கே
அம்மாவு கெளம்பிட்டாங்ளா
அம்மா இந்த காலைல ஒரு அஞ்சு மணிக்கு போனாங்க சந்தைக்கு அப்பறோ இப்ப வந்துட்டாங்க இப் இப்ப வந்து மறுபடியு சாய்ந்ரோ ஒரு மூணு மணிக்கு போவாங்க அப்பறோ நைட்டு் ஒரு ஒம்போது மணிக்கு வந்துருவாங்க அவ்ளோதா
சேரி செரிமா
சந்தைக்கு போய்ட்டு வந்துருவாங்க
எங்க வீட்லயு இன்னைக்கு மலைக் பொயிற்க்காரு
ஏன கா காய் வாயின்ட்டு வந்திருக்காங்க அப்றோ அப்றோ சோளக்கருது மு சோளக்கருது இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்றோ சாயந்திரமா ஒரு மூணு மணிக்கு மேல வேக வச்சு தரலான்னு இருக்கே
ஓ ஓ தம்பிக்கி நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதா
இல்லைங்க்கா அவுனுக்கு வந்து இப்போ தானே சேத்தியிருக்கேன்னு சொல்ட்டு ஆஹ் பதினொன்னாந்தேதிஸ் சொல்லிருக்காங்க
ஓஹோ
பதினொன்னாம்ந்தேதிதா அது எப்டி போய் இருக்க போறானோ தெரியல
ஸ்டார்ட்டிங்ல விடும்போது கொஞ்சோ பயந்தா நீ இங்கே வீட்டான்ட எங்கயுமே பால்வடி அது மாரி எல்லா சேத்து விட்லையா
பால்வடில்லா போயிருக்கான் ஆஹ் அது எங்க அம்மா கூட போயிட் அம்மாவோட வந்துருவ கொஞ்ச நேரங்கம்மா இல்லைன்னா அழுவ ஆரம்மிச்சிருவியே அதா இங்க எப்டி இருக்கப்போறானோத் தெர்ல
அ பழகிட்டோஸ் ஸ்டார்டிங்க்ல ஒரு மாச அப்படிதா இருப்பே நானும் கேஜி டீச்சரா தானே இருந்தே பசங்கள்லா நம்ம கூட செட் ஆயிட்டாங்ன்னா அதுக்கப்பறோ அவுங்க வீட்டுக்கு போறது கஷ்டப்படுவாங்க திருப்பி அடுத்த நாள் வரும்போது அப்படியே மாறிடுறாங்க ப சாயந்தரம்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு நான் போமாட்டேன்றது கொஞ்சம் செட் ஆயிட்டாங்கன்னா அடுத்த நாள் ஆனா அங்க இருந்து இங்கே வரமாட்டாங்க வந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க பேரன்்ஸ் கண்ணு முன்னாடியே இருக்கிற வரைக்கும் தான் அழுவாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே அழுகேன்ன எழுட்டுட்டு நம்ப தாங்க வேற வழி இல்ல உங்களுக்கு அப்படின்ட்டு மாறிடுறாங்க பசங்களே அது பேரண்ட்ஸு்க தெரியடுதுல என்ன பண்றாங்கன்னா ஐயோ நம்ம பசங்க அழந்துட்டே இருக்கிறாங்க நம்ம போனாலும் அழுழ்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுிக்கிறாங்க ஆனா உண்மையா சொல்லப்போனா அவங்க அந்த இடத்த விட்டு போன உடனே அவங்க அமைதி ஆயிடுறாங்க
உம்
அதனால பயப்படாம விட்டுட்டு வாங்க
அதான் இப்போ பஃபர்ஸ்ட் நாள் கொண்டுய விடுறது இருந்து நாங்க தான் விடணும்னு சொன்னாங்க
ஆஹ்
எத்த நாள் இருந்து வீட்டுல இருந்துட்டே ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க வேன்ல ஏத்தி விட்டுருங்க அப்படின்னாங்க
ஓஹ்
அத பஸ்ட் நாள் மட்டும் ஒரு நாலு கிலோமீட்டர் வரும்்கா
ஓஹ்
நாலு கிலோ மீட்ரு அதையும் தானா இல்ல கம்மிங்களா
இல்ல கம்மி தான் பரவாயில்ல நாங்க இந்த சைடு ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தாண்டி எல்லா கூட ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க அதெல்லா எல் கே ஜி பசங்க அவ்ள தூரம் அனு அப்புறது ரொம்ப கஷ்டம் எனக்கு காலையில பசங்க வந்துட்டு ஆஹ் எழு ஆறு மணி ஏழு மணிக்கு எழுப்பி அவங்க வீட்ல குளிப்பாட்டு ரெடி பண்ணி அதாவது ரொம்ப ரொம்ப லாங்ல இருந்தாங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஏழு ஏழுரை மணிக்கெ எல்லாம் வேன் ஏத்துற மாதிரி ஆயிடும் அந்த டைம்லல்லாம் ஏத்தி பசங்க தூங்கிட்டே வருவாங்க உள்ள வரப்பபோது டிரைவர் ட்டு வந்து குழந்தைங்களை குடுப்பாங்க சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பசங்கல்லாம் ஏஞ்சிப்பாங்க
ஆ அதா அதா இப்போ அப்புடி பாத்தாலும் காலையில் நேரமே ஏழு மணிக்குலா வேன் வந் துரு ஏங்க்கா
இல்ல உங்குள்து நாலு கிலோமீட்டர் தாண்ட்றதுனால கிட்டத்தட்ட ஸ்கூல்
இல்லே எங்குளுக் வந்து எட்டே முக்காளுக்கு வேன் வரோ
த கால் மண் நேரத்துல அங்க போயி சேந்துருவாங்கில்லியா
ஆமா எட்டே முக்காலுக்கு வேன் வரூ சாயிந்தர வந்து நால் மணி கின் சொன்னாங்கே நாலேகால்க்கு சொன்னாங்கே
ஆ
நாலே கால்க்குல்லா வீட்டுக் வந்துரோ ஏனா மூணே முக்காலுக்கு எடுப்பாங்கே நாலே கால்குல்லா நாலு மணி நாலே பத்துக்கலா வீட்டுக் வந்துருன் நாங்கே
ஓ
அந்த சரவுண்டிங்லே எல்லா நிற் தி நிறுத்தி வரோண்ணும்ல்லே அதுனாலே வர்தாந்தா பத்து நிமிஷ் வந்தர்லா ஆனா வந்து நிறுத்தி நிறுத்தி வரனால அது ஒரு இருபது நிம்ஷ ஆகுனு இருக்காங்க நாளே மூணே முக்காலக்கு எடுத்து நாளே கால் வீட்டுக்கு வற மாரி
அது இருவுது நிம்ஷம்னா பரவால்ல எங்க கூல் வேன் வந்துட்டூ மூண்டற மணிக்கெல்லா ஸ் ஸ்கூல் விட்டாங்கன்னா அப்ப பசங்கள ஏத்திட்டு போனா அஞ்சு மணிக்கு தா ரிட்டனே வரோ அது கட்சீ ஸ்டாப் பிங்லே எல் கே ஜி பசங்க இருந்தாங்கனா ரொம்போ கஷ்டோ பசங்க தூங்கிட்டூ டயர்டா போயி தூக்கத்துலயே அவுங்கள தூக்கி கி தா குடுப்பாங்களே நானு வேன்ல கொஞ்ச நாள் போயிருக்கே அதாவ்து அது யாராவ்து ஆள் இல்லனா அன்ப்போங்க டீச்சர்ஸ் ஒர் ரெண்டு பேர் நீங்க போயிட்டு உங்கு வீட் டாண்டே கூட எறக்கிக்கோங்கேனே அதாவ்து எங்க வீட்டுக்கு அ ஸ்கூலுக்குமே எனக்கிங்க ஒம்போதிக் கிலோமீட்ரு தா ஆனா மத்த சந்துல இருக் க்கிற வேற வில்லேஜஸ் எல்லா சுத்தி பாத்துட்டூ வேற பக்கோ அந்த லொக் கல் வில்லேஜஸ் எல்லா சுத்திட்டு கட்சீல நா வீட்டுக்கு வரதே ஃபை தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுது அப்போ ரொம்ப ரிஸ்க் இல்யா கொழந்தீங்களாந்தா இல்லு இல்லமா அங்கே வந்துட்டூ நா ஸ்டார்ட்டிங்லே ஆறாயர் ரூபால போயி சேந்நே அப்புறம் போக போக போகதா எனக்கு ஒரு ஒன் போதாயரபா கிட்ட நா வாங்கிட்ருந்த அதுக்கப்ற நா நின்னுட்ட
சரி சரிங்க அ டீச்சர்க்குனாவே சேலரி கொஞ்ச கம்மியா தான் தருவாங்க
ஆமா ரொம்ப கம்மி தான் அது ஒரு சில பெரிய ஸ்கூல்ல போனும் அது வேலை அதிகமா இருக்கும் இதுன்னா எனக்கு டென்ஷன் இல்லாம இருந்தது ஒரு இடத்துல ஒரு சில ஸ்கூல் எல்லா அப்ப நம்ம பிச்ச எடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்தாலும் ஸ்கூல் ஒர்கே பண்ற மாதிரி இருக்கு அந்த சேலரி அதெல்லாம் ரொம்ப தலைவலி எனக்கு மெய்னா டிரவல் பண்ணிட்டே இருந்தமா டிரவல் பண்ண பண்ண எனக்கு டெயில் போன் பெயின் ஆயடுச்சு அதனாலயே நான் வேலையை விட்டு நின்னுட்டேன் டாக்டர் வந்து டிரவல் பண்ணவே கூடாது அப்படின்டாரு இப்ப ரெண்டு வருசம் ந நின்னது
ஒன்பது கிலோமீட்டர் மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்களா
அப்போ வந்துட்டு ஷேர் ஆட்டோ நான் இங்க வந்து ஆட்டோலதான் போயிட்டு இருந்தேன் அது குதிச்சு குதிச்சு போகோ தெரியங்களா முன்ன ரோடு எல்லாம் சரியில்லாம இருந்தது
ஆஹ் இப்பல்லாம் போட்டாங்க
ல்லாம் ரெடியாது இச்சு அதாவது சரி இல்லன்னா எங்களது ஹைவே போட்டாங்க அ அந்த நான் சின்ன ரோடுல இருந்து கொஞ்சம் பெரிய ரோடுக்கு மாத்துனால அப்ப நிறைய புளியோ இதுவல்லா ர ரெடி பண்ணி வெச்சிருந்தாங்க ரோடு மாத்தி மாத்தி அதனால
செரிப்பா உ நா அப்புறோ நீங்க பருப்பு சாதமா
ஆமாமா நா பருப்பு சாதோ செஞ்சிருக்கே
செரிக்கா ஆ சைட்டிஸ்கா
தொட்டுக்க எதுவு இல்லடா பாப்பா இ இதனா செய்ரியாமான எனக்கு செரி டயர்டா இருந்தது அப்டே சாப்ட்டுக்கோப்பா அப்டின்ட்டுன எதும் தொ டுக் எதோ செய்ல அவரு இல்ல மலைக்கு போய்ட்டுருக் தர வாடகைக்கி
ஆ ஆ
வண்டி வாடகைய வந்திருக்குன்ட்டு இந்த மலைக்கு போயிட்டு வரேன்ட்டு செரி ரெண்டு பேருக்கு தான்றதுால கொஞ்சமா வெச்சு சூடா செஞ்சுட்டு அத சூடா சாப்பிட்டுக்கலாம்
செரிப்பா
அவர் இருந்தா தொட்டுக்க இல்லாம சாப்பிட மாட்டாரு நானு பாப்பாலா அட்ஜஸ் பண்ணி போ
அவ்ளோதா நாங்களா இருந்த மோது புளி சட்னிதா சாப்புடுவா அட்ஜஸ்ட் பண்ணிதா சாப்ட்டுக்குவே அவுர் இருந்தாதா அது இதுன்னு கேப்பாப்பிடி
ஆமா
புளி ரசோ புளிச்சட்னி இருந்தா போதோ அன்னிக்கு டீபன ஓட்டிருவோனா ஆன்லா இவரு இருந்தன் போது நெறைய ஒரு சில டைம்ல லேட்டாவே வரட்டுன்னு கூடல்லா கேட்டுக்குவே
இவரு அதுதா போ ஒரு வத்தல் போடுமானா வத்தல் போட்டாலு ரெண்டு பேருக்கு எண்ணெ வேஸ்ட்டுமா கம்முணு இருமா அப்டின்றது
ஆ
நா அப்பறோ போட்டுக்கலா நைட்டுக்கு வேற எதனா செஞ்சுக்கலா அப்டின்ட்டுனே
ஆ
படவு மாட்டாங்க சும்மா பேருக் கேக்குறது அந்த ஒன்னு ரெண்டோட சைலண்ட் ஆயிறது
வத்தல்னா வீட்லயே போட்டுக்குவீங்ளா வீட்லயே போட்டுருவீங்ளா அக்கா வத்தலிந்தா
இல்லமா ச்ச இங்க ஒருத்தரு சித்தி ஒருத்தரு போட்டு போட்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நா அவுககிட்ட வாங்கிட்டுருந்தே
செரி செரி ஸ் சாப்பாடு வத்தல் அதுவாக்கா
ஆமா அரிசி வத்தல் போடுவாங்க இல்லியா அது அது இல்லன்னா நா‌ ஒரு ஒரு நேரத்துல கடையிலையு வாங்கிப்போ
செரி செரிக்கா
அந்த சாப்பாடு வத்தல்னா அர்சிலே வேக வெச்சு சாதம் மாரி பண்ணி குழச்சி மாவ போட்டுட்டு அதுல செய்வாங்க நல்லா இருக் முறுக்கு வத்தல் மாரி
செரி செரி நா வந்து பழைய சாப்பாடு செஞ்சு காய வச்சு அதுல வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா ஆட்டி எ வத்தல் செஞ்சு வச்சுருந்தா அது டஸ்ட்டா இருக்கும் அந்தது நான் அததான் செஞ்சு வச்சுக்குவேேன் உம் இப்ப சாப்பாடு இல்லனா பஸ்ட் நாள் வந்து அ ி ஊற வச்சு கிரைண்டர்ல போயட்டு ஆட்டி சாப்பாடு மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து காய வச்சு ஒரு ஒ மூணு நாள் காய வச்சா போது நடிக்கிற வெயிலுக்கு காய் வச்சு எடுத்து வச்சு அப்ப எப்ப தேவைப்படுதோ அப்ப பொரிச்சு எடுத்துக்கேன்
மே
தேங்கெண்ணயில தான் பொரிக்கிறதுனால அது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆஹ் தேங்க் எண்ணயிலதான் பொரிச்சுக்குவேன்
ஏ நீங்க அது செய்வீங்களா தேங்காய்ண்ணில எல்லாம் சமையல
ஆஹ் தேங்காய் எண்ணயில இருதாக்கா சமைப்பேன் முக்கால்ாவாசி சமையல் தேங்காய எண்ணெய சமையல் தான் டேஸ்ட்டாவவும் இருக்குவா கடல்ெண்ணய் விட ட
ஐ்யோ எங்களுக்கு அத புிடிக்கதலப்பா
நீ சாப்பிட்டு பாருங்க இல்ல இது வந்து ஆட்டி நாங்களே ஆட்டி செய்யறதுனால அது ஒரு டேஸ்ட்ட இருக்கு கடைல வாங்கனா இது கலப்பட அதனாலயா இருக்குமோ என்னன்னு தெரியல
அது மாதிரி கொடுத்தாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்படுறதுனாலய
அதான்கா ஃபாஸ்ட் உம் அங்க ஃபுள்ளாவே தேங்காய் என்னதான்
ஆஹ் சிப்ஸு அது இதெல்லாம் ஓரளவுக்கு அல்வா அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்
உம் உம்
சரிம்மா என்கிட்ட பேசனதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு நான் அடுத்த கால்ல உன்ன பாக்குறேன்
ஆஹ் சரிக்கா ரொம்ப நன்றிக்கா